ஹலோ
ஹலோ வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க
எப்போ இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கேங் சார் ஆமா ஆமாங் சார் அந்த எந்த ஏரியால வ பேசுறீங்க எந்த சைடு நார்த்துங்ளா சவுத்துங்ளா
எ சார் நாலு திசைக்கு நடுவுல இருக்கே சார் நான்
வெரி குட்டு வெரி குட்டுங் சார்
ம் ஹாஹா
நானு அந்த தேர் நடுவு திசைக்கு பக்கதாதா சார் ஒதுங்கிருக்கேங் சார்
ஆ என்ன சுத்தி பாத்தா நாலு திசையு இருக்கு அப்ப நா சென்
அப்ப வந்து மையப்புள்ளில இருக்கீங்கன் சொல்லுங்க
ஆமாங் சார் மையப்புள்ளில இருக்கே
ம் ம்
ம் அப்றோ சார் காஃபி டீயலாம் சாப்டீங்ளா?
குடிச்சாச்சிங் சார் வேலையல்லா வந்தோனே வீட்ல வெச்சிருந்தாங்க
ஓகே
செரி குடிச்சாச்சி இன்னைகி காஃபி தூள் ரொம்ப அதிகமா போட்டாங்க தெகட்டிருச்சி எனக்கு வேற வாய்ப்புண்ணு வேற இருக்குங்ளா
உங்க மேல இருக்க அன்புங் சார் அது வீட்லப் போட்றது உங்க மேல இருக்க அன்புல போட்
அதுதா என்னப் பண்றது பாருங்க பதட்டத்துல போர்றாங்களா அன்புலப் போர்றாங்கனு என்னனே தெரில
இல்ல பால்ல காஃபியே போர்றதில்ல சார்.
அ காஃபில பால் போர்றாங்ளா
இல்ல சார் எதுமே போர்றதில்ல எனா அன்பு கொஞ்சோ கம்மி உங்க மேல அன்பு அதிகன்றதனால நெறையப் போட்ருக்காங்க அள்ளி போட் ட்ருகாங்க சார்
ஒருவேள உங்ளுக்கு அந்த குடிக்கிற ஹேஃபிட் இல்லன்றனால போடாம இருப்பாங்களோ
இல்ல சார் அதா சொன்னனே அன்பு அதிகமா இந்தா சேத்து போடுவாங்க சார் அவ்ளோதா
குடிக்காம இருக்கிறது நல்ல விஷ்யந்தா சார் அ ஆமா ம் உடல் ரொம்ப ஆரோக்யமா இருக்கு நா எல்லாமேச் சொல்றாங்க இல்லீங்ளா டீ காஃபி அறவே சேர்க்கக் கூடாதுன் சொல்றாங்க இல்லீங்ளா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் முடிர்தில்ல சார் முடிர்தில்லங்க எனா ஃபேமிலில ஒரு பக்கோ டென்ஷனா இருக்கு ஆபிஸ்ல பக் காருக்கு கூட ப்ரெண்ட்ஸ்ங் கூட ஒரு பக்க டென்ஷனா இருக்கு
ஆமா
அந்த டென்ஷனெல்லா போக்குறதுக்கு நமக்கு வந்து எந்த கெட்டு பழக்கமு இல்லை சார் ஏதோ இந்த இதாவது ப்படி கொஞ்சோ இது பண்ணிக்கலானு நம்ம நானு அதேதா கா க்க கூடாதுனு தா நினைப்பே ஆனா குடிச்சோம்னா ஒரு ரிலாக்ஸா இருக்குமா
ஆ என்ன பண்ணுறது எல்லா டிப்ரெஷன்
ம் ஆமா ஆமாங்க சார் லிமிட்டா குடிங்க மேபி ஒரு நாளைக்கு
இங்கயே ஒரு நாளைக்கு ஒரு டைம் தா சார் ஈவினிங் டைம்ல தா வைப்பாங்க அவங்களு அந்த டைம் தா குடிப்பாங்க.
ஓகே ஓகே ஆ அதே போத உடுங்க
டைம்ல எங்கேயாவது குடிக்கலா
ம்
ம் வெளியிலல்லா போய் குடிக்கிற பழக்க இல்ல
ம் ம்
ஆபிஸ்ல குடுத்தாங்கன்னா குடிக்கலா அப்றொ வீட்ல குடுத்தாங்கன்னா குடிப்போ அவ்வளோதங் சார்
ம் ஓகே ஓகே உங்க ஜாப்லா எப்படி எ எது ஓரியன்டடா இருக்கு சார் உங்க ஜாப்லா
எங்க ஜாப் வந்துட்டு எஜுகேஷன் லைன்தாங்க சார்.
ஓகே ஓகே ம் எஜுகேஷனா ஒரு டீச்சர் அப்போ நீங்க டீச்சர்ன்னு சொல்லுங்க.
ஆமா ஆமாங் சார் டீச்சர் தா ஆ நீங்க என் நீங்க எந்த துறையில இருக்கீங்க
நானு கிட்டத்தட்ட அதேதா சார் நானு அந்த தொழில தா இருக்கே கே ஆனா புனிதமான தொழில்னு சொல்லுவாங்க சார் நம்ம தொழிலெல்லா
ஆமா ஆமாங்க சார் சொல்றது நல்லாதா சார் இருக்கு காது இனிக்கிற மாதிரி இருக்கு சொல்றதெல்லா கேட்டா. ஆனா அதுல உள்ள இருக்கற
பணிய நீங்க செய்யுங்க சார் இயற்கைன்னு உங்கள பாத்துக்கு
கண்டிப்பாங்க சார் இயற்கை நம்ம நடத்திட்டு போக தா சொல்றாங்க
ஆமாமாங்க சார் செரி செரி
பலன எதிர்பாராதிங்ன்னு கூட இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாருங்க
ஆமா ஆமாங் சார் நீங் அது நீங்க கேட்டிருக்கணு சார் யோ எவ்ளோ நாளைக்கு சார் கடமையையு செய்யணு பலனு எதிர்பார்க்காமனு கேட்டிருக்கணு அவர்கிட்ட நீங்க
பலன் வந்துட்டு நீங்க என்னைக்கு உங்கள்க்கு போதுனு நெனைக்கிறீங்களோ அது வரையு செய்யுன்னு சொல்லிட்டாங்கனா என்னாங் சார் பண்றது
ம் சரி விடுங்க சார் ஏதோ எதுமே இல்லாம இருக்காங்க நமக்கு இதாவது இருக்குதுன்னு ஒரு
கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் எத்தனையோ பேர் இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில படிச்சு முடிச்சு அதுக்கான வேலையே இல்லாம எத்தனையோ பேரு வேற ஒரு வேலைக்கு போயிருக்காங்க நமக்கு ப படுச்சதுலயே ஒரு லைன்ல கிடைச்சிருக்கு இல்லைங்களா அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலா
ம் வீட்டையு பார்த்த மாதிரியா இருக்கு உங்களுக்கு ம்
நீங்க எப்படி சார் லோக்கல்ல இருக்கீங்களா இல்ல அவுட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கீங்களா
இல்ல சார் நானு முன்ன அப்படிதா இருந்தங் சார் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இல்ல ஒரு டென் ஃபிப்டீன் இயர்ஸ் ஆவது வெளியில இருந்தே வெளியில மீன்ஸ் எப்படியு நா ஒர்க் பண்ற இடத்துக்கு அதுக்கு பா்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தா சார் போயிட்டு இருந்தே ஜஸ்ட்டு இப்பதா ஒரு ஒன் இயரு ஒன் இயர் ஆவுது இப்பதா வந்து நா ஒர்க் பண்ற எடத்துலயே எ ஃபேம்லி வச்சுட்டு இப்பதா சார் ஃபேம்லியோட ஸ்பென்ட் பண்ண முடிது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவே காலைல ஒரு செவன் ஓ கிளாக் கெளம்புனனா ஆ அங்கந்து கெளம்புனோன ஒரு ஆஃபிஸ் போய் பத் து மணிக்கு அத முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோருக்கு கெளம்பன்னா வீட்டுக் பஸ்ஸு போறதுக்கு சிக்ஸ் டூ செவனாயிடு ம் எது எது பசங்களோடயு ஸ்பென்ட் பண்ண முடியாது ஒய்ஃப்ஃபோடயு ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆனா இப்ப அப்டி இல்லைங் சார் இப் ப எழுந்தாலு அதுங்க மூஞ்சுல தா முழிக்றே படுத்தாலு அதுங்க மூஞ்ச தா சார் முழிறே அதனால நல்லது இருக்குது ஆமாமா ஆமாங் சார்
எத்தனயோ பேர் பாருங்க நாட்டுக்காக ஒழைக்கிறோங்க கூட பாவோ வர்ஷ கணக்ல எல்லா அங்கருந்து ஒரு மாசோ பத்து நாள்னு லீவ் கெடச்சா போதுன் ஓடி வராங்க ம் ஆனா அங்க இருக்றவங்களுக்கு அதே சம்பளோ தா சார் ஆனா நம்ம இங்கயே இருந்தாலு அதே சம்பளோ தா நம்ப வாங்குறோ
ஆமாங் சார் அதாவ்து பக்கத்துலருந்தா அரும தெரியாதுன் சொல்லுவாங்க சார் அவுங்கள கேட்டா தெரியு அந்த கஷ்டோ
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ மனைவியெல்லா விட்டு இருக்ற கஷ்டோ அவுங்கள கேட்டா தெரியுங்க அவுங்க சொல்லுவாங்க நாம்ப பக்கத்துலருந்து நம்ப அது அந்த அரும தெரிறதில்ல நமக்கு நமக்கு இல்ல ஒரு சிலர்க்கு
ம் ம்
ம் இருக்க வரைலு சந்தோஷமா இருந்துட்டு போய்ர்னு சார்
ஆமா ஆமாங்க இருக்கும்போது தெரியாது இல்லாதம்போது தெரியுன்வாங்ளே அத அத தாங்க
ஆமா ஆமாங் சார் கண்
யாராருந்தாலுமே அவ்ளதா
ம் சேரி செரிங் சார் அப்றோ என்னங் சார் வேறென்ன ன்ன வெளில எது கெளம்புறிங்ளா இல்ல வீட்ல தானா ஃபேம்லியோட நைட்டுக்கு என்ன டின்னரு என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க வீட்லயே சாப்டுவீங்ளா ம் ம் ஓகே ஓகே ஓகே
சார் வீட்லேதா சமைக்க சொல்லிருக்கு வீட்லே சாப்புலா அப்டின்ட்டு வெளிலயே சாப் ட்ருந்தா வயிறு வேற எல்லா கெட்ருது இல்லைங்ளா
ஆமாமாங் சார் எல்த்து எல்த்து ரொம்ப முக்கியோ சார் ஓ அது ஒண்ணு இல்லைங் சார் அதெல்லா ம் கொறஞ்சிடு வுடுங்க ஒடம்புன்றது ஏறு எறங்கு
அதுதா அதுதாங் சார் சேரி வய்சுருக்கற வரைக்கு அந்தந்த வய்சுல அத அனுபவிக்கனு சொல்லிருக்காங்க நாங்ளே கூட அனுபவத்துல பாத்திருக்கோ ஆ கல்யாணத்துக்கு முன்னா டி எங்கெங்க போனுமோ அங்கல்லா போய்டுங்க கல்யாணோ ஆனாய் எங்கிமே உங்ளால போ முடியாது அப் டின்னுவாங்க ஆனா நா நாங்க ஃப்ரெண்டுங்ல்லா சேந்து வாரோ ஆனா சண்டே சாட்டர் டேல நெனச்சா பைக்லே போய்டுவோ ஏற்காடு ஏலகிரி அந்த மாரி டூரிஸ்ட் ஏரியாலா போவோ ஆனா இப்ப ஆஃப்ரு மேரேஜு ஒரு பிளான் பண்றோ அது ஒரு நாலு மாசோ ஆனா கூட அத எக்ஸிக்யூட் பண்ண முடி இல்ல
ம் பரவாலைங் சார் நீங்க லைஃப்பு என்னாது லைஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடியு என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஆனா நா எதுமே இல்லைங்க சார் என்ஜாய்மெண்டே இல்ல எ லைஃப் அப்டியே போதுங்க ம்
மா அது போய்ட்டு வாங்க அ ஏனா இப்போ நம்ம இருக்கு போது ஃபேமிலியோட நம்ம ஸ் பண்ற டைம் ஸ்பெண்ட் பண்றத்தா இன்னு போக ப பசங்க வளந்துட்டாங்கன் வச்சுக்கோங்களே அவுங்களுக்
ம் எங்க எங்க வீட்லயு சொல்லிட்ருப்பாங்க நா இப்போ ஒ பக்கத்துல இருக்கதுனால அரும தெரில ஒரு நாளைக்கு நா எங்கயோ வெளில வேலக்கி இது போனா அப்ப தா தெரியு அப்டினுவாங்க
உண்மதா சார் அதெல்லாமே உண்மதா அனுபவ ரீதியா அது எல்லாமே உண்மதா சார்
செரி செரி செரிங்க
ம் நீங்க எங்க சார் லோக்கல்ல இதா எங்க படுச்சதெல்லாங் சார்
படுச்சதெல்லா பாத்தீங்கன்னா சார் எங்க ஊருங்கு சாரு ஊரு பத் பாத்திங்னா அ நார்த் சைட்
ஓகே ஓகே
ம் நார்த் சைட் நா படுச்சே சார் அங்கயு அங்க படுச்சது ஸ்கூல் எல்லாமே கவுர்மண்ட் ஸ்கூல் தா படுச்சே
சேரிங்க
ஆ ஆமா அதுக்கப்பறோ டீச்சர் ட்ரைனிங் முடுச்சுட்டு அ டீச்சர் ட்ரைனிங் முடுச்ச கேப்ல என்னா பண்றதுன் தெரியாம முழுச்சுட் இருந்து ஒரு ஒரு ஆளு வழிகாட்டி வி விட்டாரு இந்த வேலைக்கு இதுல போங்க அப்டீனு வழி காட்டி விட்டாரா என்ன தள்ளி விட்டாரான் தெரில சார் இன்ன வரைக்கு அதுக்கு எனக்கு அர்த்தமே தெரில அ அப்ப வந்தவன் சார் இந்த இதுக்குள்ள வெளிய வர முடியாம உள்ளயு போக முடியாம அப்டியே போய்ட்ருக்குங் சார் எதோ இந்த ஃபேமிலிய பாத்துட் டு அப்டியே எல்லாத்தையு சகிச்சுட்டு போற சார் பேமிலி பசங்கள இவுங்கல்லா பாத் துட்டு அப்டியே ஒர்க் பண்ணிட்டு போய்ட்ருக்கே
ஆ அதேதா அதேதா ஒங்க லைஃப்ல நடந்த மாரிதா சார் எனக்கு ஆச்சு
ம் ம்
நானு ப்ளஸ் டூ முடுஸ்ட்டு என்னல்லா காலேஜெலாம் சேத்த மாட்டே அப்டின்ட்டு ஒரு வார்த்தய சொல்ட்டாங்க அதுக்கப்பற தா ரிலேஷன் ஒருத்ரு இந்த மாரி படுச்சோனே வேல கெடைக்கு வான்னு சொல்லி கூட்டு போனாங்க எனக்கு சேந்து அங்க விருப்பமே இல்ல
ம் ம்
அப்புறமேட்டு சரி போக போக அடாப்ட் ஆய்றுச்சு இப்போ அந்த படிப்பான ஒரு வேலைய தா செய்றோ
ம் லக்கி இன்ன மன்னல லவ் பண்ணி செய்லா விடுங்க வேலைய லவ் பண்ணி செய்லா அ ம் ம் ஆமா ஆமாங்க
ம் ம் ம் ம்
சேரி
நீங்க எக்ஸாம்ஸ் ஏதாவது படிக்கிறீங்ளா சார் ஏதாவது ப்ரோமோஷனுக்கு இல்ல வேற ஏதா வேலைக்
இல்ல சார் எங்க சார் படிப்லனா மா எங்க பையே ஒரு பக்கோ பொண்ணு ஒரு பக்கோ ஏ ஒய்ஃப் ஒரு பக்கோ ஆளுக்கு ஒரு ஒரு பக்கோ எங்க படிக்கவே முடியுறதில்லைங் சார் நா நாந்தா கொஞ்சோ கேர் பண்ணிக்கணு கொழந்திங்ள கொழந்திங்கள பாத்துட்டு ம் அதுனால எதுவு பண்ண முடியலிங்க ஆனா வந்து படித்
க்ளாஸ்ச
இல்ல இல்ல சார் இதெல்லா எதுவு ப்ரொமோஷனல்லா இங்க இல்லிங்க படிச்சாதா சார் படிப் ச்சு எதாவது பாஸ் பண்ணி வேற எதாவது போனாதா உண்டுங்க இதுலல்லா எதுவு ப்ரமோஷனு இல்ல இன்கிரிமெண்ட்டு இல்ல எதுவுமே இல்ல ம் ம் எதுவுமே ம் ம் ஆமா ஆமாங்க சொல்ட்டனே என்ன தள்ளி விட்டாங்க அப்டின்னு
அ அ அதேதா அதேதா சேர் நீங்க சொன்ன வார்த்ததா லவ் பண்ணி செய்ங்க என்ன பண்றது நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான்னும் போது நம்ம வேற எதுவும் தலையெழுத்து மாத்த முடியாது இல்லையா
ஆமா ஆமாங்க சார்
ஹும்
சரி இவ
அப்பறோ சார் உங்க ஏரியா சைட்லா எல்லா செழுமையா எப்டி இருக்கு எல்லாம் வளோல்லா எப் எப்டிருக்கு பசுமையா இருக்குங்ளா வறட்சியான ஏரியாங்களா
அ வறட்சியு இருக்கு எல்லாமே மிக்சிங் சார் அங்க வறட்சியோட பசுமையு சேர்ந்து கலந்து இருக்குங்க மிக்சிங்கா இருக்குங்க ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா க்ளைமேட் இன்னு நல்லா சூப்பர் க்ளைமேட் நல்லா இருக்கு சில்லுன்னு
அப்புடிங்களா இங்கயு அப்புடிதா சார் இருக்குற மாரிதா இருக்கு செரிங்க சார் எனக்கு ஒரு கால் வருது நா கூப்புட்றே இருங்க
ஆ ஓகே சார் ஓகே சார்
தேங்க்யூ சார்